ஹலோ மேம் ஆ கேக்குது மேம் உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
சொல்ங் மாம்
இப்பதா கொஞ்சோ வெளிய போனே ஒரு கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்தன்
அப்டியா மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் சாப்ட்டீங்களா நல்லா சாப்ட்டீங்களா
ஆ நல்லா சாப்ட்ட சாப்ட்ட
ஓகே மேம் என்னன்ன டிஸ்ஷஸ் போட்டாங்க
அ பந்தி மாரில்ல லைக் பஃபே சிஸ்டம் தா வச்சிருந்தாங்க இன்னைக்கி
ஆ ஓகே ஓகே மேம் என்ன ஸ்பெஷல்
அ கோக்கனட் பர்பி வச்சிருந்தாங்க அப்பறோ எ தோ வெஜ்ஜி மட்டன் ரோல்ஸ் எதோ வச்சிருந்தாங்க
ஆ சோ ஓகே ஓகே மேம்
அப்பறம் வந்து எளநீர் இட்லி
எளநீர் இட்லியா
ஆமா இடியாப்பம் ஆ சூப்பரா இருன்ச்சு அப்பறோ இடியாப்பம் பக்கத்துல பாலு
கொண்டக்கல்ல கொழம்பு கரக்ட்டா
இல்ல கொண்டகடல இல்ல எதோ
தேங்காப்பாலா
நா உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ்ல திருப்பி கூப்பிடட்டா எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டா கால் வருது
சேரி ஓகே மேம்
அ